ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க ஆ சாப்ட நீங்க சாப்டீங்களா
நா இனிமேதா சாப்புண்ணு
ம்
சே அப்ற அந்த அணில் என்னாச்சு
ஆ
அணில்
அனிலா அனில் அதுக்கப்றோ அது அவுங்க அம்மா தூக்கிட்டு போயிடுச்சு
ஆ நாங்களு ஒன்னு வளத்தோ மரத்துல இருந்து கீழ விழுந்து கால்ல அது கொஞ்சோ உடஞ்சுருச்சு குட்டி கண்ணே முலிகல அப்ற அதுக்கு வந்து அந்த சிரஞ்ச் இருக்குல ஊசி அதுலதா பால் குடுத்த அ இது பண்ணி இருந்தோ அடுத்து ரெண்டு கொஞ்ச பெருசாச்சு
ஆ
அப்ற வீட்டுக்குள்ள அங்க இங்கயு ஓடிட்டு இருக்குமா திடீர்னு ஒரு நாளு சும்மா லைட்டா வெளிய போச்சு ஜன்னல் கிட்ட செரி வந்துரு நெனச்சு கேர்லெஸ்ஸா இருந்தட்டோ அப்டியே த இப்டி எடுக்கபோறோஅப்டியே ஜம்ப் பண்ணி மரத்துமேல ஏறிடுச்
ஆ சே அது ஓடிடு வெளிய எப்ப போலானு எதிர்பாத்துட்டு இருந்துருக்கு
ஆஹ ஏ நிறைய டைம் வெளிய பேய்ருக்கு வீட்டுள்ள வந்துருக்கோ
ம்
அப்ப நெனச்ச தப்பிச்சிருக்லா அது நெறைய இனத்துல கத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால ஓடிச்சு
இ்ங்க குருவி நிறைய இருக்கு
ஓ
குருவி சிட்டுக்குருவி
நறைய இருக்குமா
ஆமா அத கூட நாங்க பெட்டில வச்சி வளத்துருக்கோ சிட்டுகுருவி கேள்விபட்டது கெடயாதா
அதல்லா பாத்துருக்க அதல்லா எங் அதல்லா முடிஞ்சே போச்சு
எந்திரன் டூல வரும்ல அதா சிட்டுக்குருவி
ம் நா பாத்ததே இல்ல
பாத்ததில்லையா
அப்டின் சொல்ற நா பாத்ததேயில்லயே சிட்டுக்குருவினா எப்டி இருக்கு தெரியாதா நீ சொன்னாதா தெரியுமா ஆ
அந்த குருவி நாங்க வளத்துருக்கோ ஆனா இப்ப நறையா பாக்க முடில இது இன்னு ஒரு ரெண்டு மூணு தா அங்க என்ன சம வரு ஆனா தெனமு வந்துரு செல டைமு அரிசி போடுவோ
உங்கள மாரி ஆள்லா கடத்தி வச்சிட்டீங்கன்னா என்னா பண்றது சிட்டுக்குருவிய
ஆமா கடத்தி வச்சுட்டா என்ன பண்றது அனில் சிட்டுகுறிப்பாங்க
ஏன்னா இந்த மீன் கொழம்பு மாங்கா போட்டு செய்வாங்ளா அது நல்லாவே இருக்காது எனக் டென்ஷனாகு
மீன் கொழம்புகுள்ள மாங்கா போட்டா நல்லா இருக்காது சாம்பார்க்குள்ள மாங்கி போட்டாதா நல்லா இருக்கு
ஆமா
மீன் கொழம்பு மாங்கா போட்ட ஒரு மாரி அது மசாலா ஊத்துவோம்ல நம்ம வத்தத் தூளு அந்த மாரி தூளுலா போட்டு மசாலா ஊத்துனாலு டேஸ்ட் நல்லா இருக்காத் சாம்பார் குள்ள போட்டா இனிப்பா இந்த மாரி டேஸ்ட்டா இருக்கு
அது இனிப்புக்கு அந்த இதுக்கு நல்லாருக்கு
ம் சாம்பாருக்கு அதே மாரி சாம்பாருக்கு தயிர் வச்சி சாப்ட்டா சூப்பரா இருக்கு
ஆ எனக்கு தயிர் புடிக்காது
தயிர் புடிக்காதா பால் புடிக்காதா ம்
தயிர் புடிக்காது
தயிர் வந்து நம்ம தனியா சாப்டுறத விட தனியா உருளக்கெழங்கு வச்சு சாப்ட்டா நல்லாருக் அதுபோக ச தயிர்ல சாம்பார் ஊத்தி சாப்டா சூப்பரா இருக்கு
ஆ
அப்பளோ வச்சி சாப்டா சூப்பராருக்கு
அப்ற பாயசம்
ம்
பாயசம்
பாயசம் ஆ பாயசத்துக்குலா அப்பள நொறுக்கி போட்டு சாப்டா அதவுட சம்ம டேஸ்ட்டா இருக்கு
ம் ம் எல்லாமே ட்ரை பண்ணி சாப்டுறுப்ப போல
எனக்கு ச இது புடிக்கு சாம்பார் புடிக்கு அதுனால ட்ரை பண்ணிருக்
ஆ
இப்ப கூட ச தயிர்ல சாம்பார் ஊத்திதா சாப்ட்டு வந்து உக்காந்துருக்கே நீங்க என்ன சாப்டீங்க?
நானே சாப்புல்ல டிபன் ரெடி ஆகிட்டு இருக்கு எங்க வீட்டுல வெள்ளிக்கிழம மட்டு தா சாம்பார் வப்பாங்க மத்த டைம்ல சாம்பார் இல்ல ஏனா எனக்கு சாம்பார் வச்சா வெரி ஆவு எனக்கு புடிக்கு ஆனா பட் வாரத்துல ஒரு நாள்தா சாம்பாரு
ம் ம் செரி செரி
ம் அப்புற இந்த பழோ புடிக்கு
சுண்டல் கொழம்பமா சுண்டல் உள்ள போட்டிருப்பாங்களோ
அது தெரியாதா உனக்கு
எனக்கு சுண்டல் தெரியு நானு எங்க வீட்டுல வெச்சது கெடையாது எங்க பெரிம்மா வீட்ல வெச்சு ஒ வச்சு வச்சிருக்காங்க சாப்பிட்டுருக்கே இது போடுவோ மொச்சக்கொட்ட புளிக்கொழம்பா அது சாப்ட்டுருக்கே
இங்க புளி கொழம்புனா தெர்மா கத்திரிக்கா புளி கொழம்புதா வைப்பாங்க
இங்க கத்திரிக்கா புளிக் கொழம்பு அப்பறோ கத்திரிக்கா உருளகெழங்கு போட்டு ஒரு புளி கொழம்பு வைப்பாங்க அப்பறோ இது அய்யோ பூண்டு வெ வ இன்னொன்னு என்னது பூண்டு வெள்ளை பூண்டு போட்டு வைப்பாங்க அது சூப்பரா இருக்கு அய்யோ சாரி பூண்டுன்னு அவிய ஆ அவியல் நல்லாருக்கு
தெரியுமா உனக்கு அவியல்னா என்னன்னு
ஆ தெரியு எல்லா காய்கறியு போட்டு வப்பாங்க
ஆ
அது இந்த ஆடி வெள்ளி அந்த மாரி நல்ல நாள்லலா பொங்கல் அன்னைக்கி வப்பாங்கல்ல பொங்கல்
ஆமா
எல்லா ச எல்லா காய்கறியு போட்டு வப்பாங்க
ஆமா
அது சூப்பரா இருக்கு
அதுக்கு சாம்பார் வக்கறது சும்மா அட்டகாசமா இருக்கு
ஆமா எல்லா காய்கறியும் இருக்கு செம்ம டேஸ்டா
ம் சாப்புட்டே இருப்பியா டெய்லியும்
இல்ல சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அவ்ளோதான்
அப்ப உங்க வீட்ல வார ஃபுல்லா சாம்பார் தானா
செவ்வா வெள்ளி அவ்ளோதான்
அப்ப மத்த நாள்லா
மத்த நாள்லா ஃபிஷ் வைப்பாங்க சிக்கன் எடுப்பாங்க
ஓ
முட்ட குழம்பு வெப்பாங்க புளி குழம்பு வெப்பாங்க அவ்ளோதான்
நைட்டு நைட்டு டிஃபனா எப்படி
நைட்டுக்கு தோச தோசைக்கு தக்காளி சட்னி
தேங்கா சட்னி காலைல சாப்ட்டாதான் சூப்பரா ருக்கும்
தேங்கா சட்னி எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா வீட்ல உள்ளவங்ளுக்கு தேங்காய் சட்னி யாருக்கும் புடிக்காது தக்காளி சட்னி தான் பிடிக்கும் பிடிக்காது அவுங்களுக்கு தக்காளி தான் பிடிக்கும் எனக்கு மட்டும் தேங்கா பிடிக்கும்
தேங்கா சட்னியோ தக்காளி சட்னியோ அதையே பக்கத்து பக்கத்துல வெச்சு அது ரெண்டும் மிக்சிங் பண்ணி சாப்ட்டா‌ சூப் சூப்பராருக்கும் தெரியுமா
தோச பைத்தியமா நீங்க
ஆமா அ பொடிதோச தெரியுமா
பொடி தோச தோச மேல பொடிய ஊத்னோம்மா அவ்ளோதான்
ஆ நெய் லைட்டா ஊத்தி பொடி பொடி போட்டா சூப்பரா இருக்கும்
ஆ அது நல்லாருக்கு
அப்பறம் சிக்கன் தோச
தோச எத்தன தோசை அப்டி சாப்புடுவீங்க ஒர் ஒரு டைம்ல
ஆ
ஒர் டைம்ல எத்தன தோச சாப்டுவிங்க
நா ஒரு டைம்ல எங்க வீட்டுல நைசாதா சுடுவாங்க ஒரு நாலு சாப்டுவே
ம்
ஏ கறிதோச சாப்டுருக்கியா சூப்பரா ருக்கு
சாப்டது கெடையாது அதல்லா
து சாப்டது இல்லையா ஆ
பிளேன் பிளேன் தோச சாப்ருக்கே
தோச கொஞ்சம் கெட்டியா ஆப்ப மாரி உட்டு
ஆ
அத அது மேல முட்ட இருக்குல ரெண்டு முட்ட ஒடச்சி ஊத்திரு அப்புறோம் மேல சிக்கன் கிரேவி இருக்குல அத வச்சி அது மேல இன்னொரு முட்டய ஒடச்சி ஊத்தி அப்படி சூ ப்பரா கலைக்கு ஒரு மாரி வச்சி நல்ல வேக வச்சி தருவாங்க
ம் கே
இந்த எல புரோட்டலாம் வரும்ல அது மாரி
ஊத்தப்பா சாப்பிட்ருக்கேன் ஊத்தப்போம்
எல ப்புரோட்டா
ஆஹான் அதெல்லாம் சாப்ட்டது கெடையாது
இ வந்து புரோட்டால வந்து எல
எல வச்சு அப்பறம் அடுப்புல வெச்சு கொஞ்சம் வாட்டி தருவாங்க அதானே
அப்டியில்ல அதுக்குள்ள சிக்கன் பீஸ்ல்லாம் வெச்சு முட்டைல்லாம் வச்சு ஹாஃப் ஆயில் வச்சு ஆம்லேட் வச்சு
அதலா வப்பாங்களா
ஆமா அதுல நறைய வப்பாங்க அப்டியே அந்த சூட்டுக்கது சும்மா சூப்பரா இருக்கு
ம் சாப்ட்டது கெடையாது அது எதோ ஒரு படத்துல வருமே அது என்ன படோ படம் பேரும் மறந்து போச்சி சோ ஸ் விஜய்சேதுபதியு நடுச்சிருப்பாலே ஹலோ
உனக்கு என்னா மூவி புடிக்கு மூவி
மூவி எல்லா மூவியும் பாப்ப திரில்லர் மூவி ரொம்ப பிடிக்கு சஸ்பென்ஸ் அந்த மூவி நல்லா புடிக்கு தெனமு எதாவது ஒரு மூவி பாத்துருவ
ஆ
உங்களுக்கு
எனக்கு எந்த மூவி இப்ப ரீசன்ட்டா ஜோ வந்ச்சில சூப்பரா இருக்கு ஏய் இது பிடிக்கு இந்த மூவி ஆ ஏய் இப்ப ஒரு அது என்னா மூவி மறந்துட்ட சம மூவி அவுங்களு ஜெயில்ல இருப்பாம்ல்ல
இது ஐய்யயோ ஐயோ மறந்து போச்சே அது என்ன மூவி
தொண்டையில நிக்குது வெளிய வ
வரமாட்டேகு அதா அவன் இவன் தான விக்ரம் பிரபுதான விக்ரம் பிரபு தான போலீஸா இருந்து அவ காப்பாத்துவா ஆ மூவி நேம் மறந்துபோச்சி ஆமா ஆமா ஆமா
ஏய் அதெல்லா சரியான மூவி அது மறந்துருக்கு பாத்தியா எனக்கு
சிறை சிறை எப்டி கண்டுபுடிச்சிடனா ம்
சிறை சம படோ அது அது ரொம்ப புடிக்கு
ம் ம் ரெண்டு வாட்டி பத்துருக்க
நா ஜோ மூவிதா பாத்ருக்க ஆனா அழுக ஜோ மூவி பாத்து அழுகயே வந்துருச்சு
ம் நா பாத்துருக்க ஆனா அழுக வரல
ஆ யூத்து பாத்தியா யூத்து எப்படி காமடியா
யூத் யூத் இவந்தான ராஜ்கிரண் அவ அவ பையந்தான கென்னடியா கென்னடியா மஞ்ச மஞ்ச பலூனு அந்த பாட்டு அந்த படோ தான ஆ பாத்தாச்சு பாத்தாச்சு
அதுல வந்து அந்த செகண்ட்டு ஹீரோயினிதா அழகா இருப்பா
யாரு ஆமா
செகண்ட் செக்கண்டு புடிக்குமா தேர்டு புடிக்குமா அந்த டை தனுஷ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கு அப்டின்ம்பால
ஆமா ஆமா ஆமா ஆமா
அதுக்கு முன்னாடி ஒருத்தி வருவால அவன ஏமாத்துவல ஆ
ட்ரூ லவ்வுதா நல்லா இருப்பா இல்லையா செகண்டு ஹீரோ ஒரு வாட்டிதா பாத்த மறந்துடுச்சு
ஆ இப்ப இந்த மூவி பாக்கனு கருப்பு அத எல்லா நல்லா இருக்குங்கறாங்க
கருப்பு மூவி நல்லால அவ்ளவா
ஆய் கத்திட்டே இருக்கானா
ஆமா சும்மா நடிச்சிட் இர்க்கான்
திங் ஹப் சிங்கபல்லா வந்துருக்கன்
சிங்க்யோ சிங்கம் பாத்துருக்கே சிங்கம் நல்லார்ப்பா
கருப் படத்துல எடைய்ல போலீ ட்ரெஸ் போட்டு வந்ட்ருக்கானா
ஆமாமா வருவா சூர்யா வருவா அப்டி அதே மீச அதே ட்ரெஸ்ல வருவா
ஆஆவ்
பாத்து பாக்லயா நீனு
நா இனி பாக்ல எங்க ஏரியா பசங்கள்லா நல்லாலேனாங்க லா த்ரிஷாக்காக வாணா போய் பாக்லா
ஆ த்ரிஷா எங்க அவ கெழவி மாறியே இருக்கா
யா
நல்லால்ல பிடிக்காத் த்ரிஷாவ
ப யாரு பிடிக்கு திவ்ய பாரதி பிடிக்குமா ஏ திவ்ய பாரதி புடிக்காதா
திவ்யபாரதினா யார்னே தெரியாது என்னப்ரோ
பேச்சுலர்
பேட்ச்சு ஓ அவ்வலா
ஆ
ஜிவி ப்ரகாஷ் கூட நடிச்சாலே அவ தானே
ஆ அவ்ளே தா
ஆவ் அவ்ள பிடிக்காத்
ஆ
யாரையுமே பிடிக்காத் அவனுங்க நடிச்ட்டு ச்சம்பாரிச்ட்டு போறாங்க அவங்க நமக்கு பிடிச்சி என்ன செய்ற்து பாத்தா போப்பே த்ரில்லர் மூவிஸ் நல்லா போப்பே
உம்
மத்தபடி ஹீரோ ஹீரோயினிஷ்லா பிடிக்காது
ஓ
ம்
ஹாலிவுட் படம் தா புடிக்குமா
என்ன
ஹாலியுட்
தாலிவுட்டா
ம்
த்வாலிவுட் ஹலோ கேக்குதா
ஆ
கேக்குதா
ஆ கேக்குது
ஒ நிம்ஷோ இருங்க ச்ச